ஆ வணக்கோ வணக்கம் சொல்லுங்க ஆ ஆனா உண்மைங்க இந்த இந்த ஜென்ம சனின்றது இது வெரும் ஏல்ற சனினு இருக்கா
அதாவது உங்களுக்கு ஏழரை சனி இல் ல நடுவுல நடக்கிற இரண்டு வருடங்கள் தான் வந்துட்டு நமக்கு அ ஜென்ம சனிக்காலம் அப்டின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஏழரை வருஷம் நடக்கும் அது முதல் கட்டம் வந்துட்டு முதல் இரண்டரை வருஷம் உங்க ரா சி மேலேயே வந்தும் உட்காறது வந்த ஆக்சுவலி ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க அதுக் அதுக்கு அப்பறம் கடைசி இரண்டரை வருடங்கள் வந்து பாதம் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த வேர்டு வந்து இதுல யூஸ் பண்ண கூடாது
ஆ
ஆ அதனால அது வந்து மூன்றாம் பாதம் சொல்லுவாங்க
ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சது தலைவலி ஓடிகிட்டே போய்டுச்சு அது ஒரு மூணு வருஷோ
என்ன ஆக்சுவலி உங்களுக்கு அந்த உங்களோட ரா நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரங்களா
ஆமா
இல்ல அப்டியே இருந்தாலும்
என்னுடைய மகன் வந்து மிதனராசி என்னுடைய அம்மா வந்து மிதனராசி என்ன சுத் தி இருக்கிறவங்கலா மேக்சிமம் பர்சன் மிதுன ராசியா தா இருப்பாங்க அதனால அவங்களுடைய குண நலன்கள் ஓரளவுக்கு வந்து கனிச்சிருவேன் உண்மையாவே பாவம் ஏன்னா இங்க எல்லாத்திட்டயும் அடி வாங்கி வாங்கி
ஏய் நாங்காள அடிக்க மாட்டோங்க அடி வாங்குறவங்க நாங்களாம் ஏ
இல்லைல்லைங்க எனக்கு தெரிஞ்சு புனர்பூச நட்சத் நடத்திரத்துல நீங்களும் என்ன மாரி ஏதோ தப்பி பிறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் புனர்பூசை நட்சத்திரத்துக்கெல்லாம் சொன்னா கோசிக்க கூடாது மத்தவங்கள வந்து அடிச்சு இது பண்ணி
ம் ம் அதல்லாம் சுத்தமா கெடையாது அதெல்லாம் பொய் பொய் பொய்யான விஷ் யம் நாலா அந்த மாரி ஒருத்தர்ரு கூட தீங்கு நினைச்சதுல்ல அதனால தான் நாம் இப்டி இருக்கிற
சொல்றேன் ஒரு வேளை நீங்களும் மிதனராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பாதமோ இதோ ஏதோ மாறி பொறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்
இல்ல இல்ல நல்லாதான் பொறந்திருக்கங்க அது வந்து உங்களுக்கு இருக்க அவுங்க ஒருவொரு
இல்ல நீங்க வந்து அமைதியா ஆ அமைதியா ஆ அந்த கேட்டகிரில வந்துட்டீங்கன்னு நினைக் அவங்கள நான் நெகட்டிவா சொல்லலீங்க அந்த அளவுக்கு போல்டா இருப்பாங்கன்னு சொல்றேன் நான்னு சுத்தி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அந்த ஆட்டி படைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்டி அந்த மீனிங்ல சொல்றேன் இப்ப என்னுடைய மதர் என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்க ஃபேமிலில எல்லாரும் கேட் டாகணும் நம்ம சொல்றதெல்லாம் அவுங்க கேட்க மாட்டாங்க
ஏ ஏன்னா மிது மிதுன ராசி வந்து பேச்சு திறம்மையில அதிகோ அவங்க சொல்றத கேட்பாங்க எல்லாருமே கேட்டுப்பாங்க
பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டாலுமே மிதுனராசி வந்து லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிரும் நான் நறைய பேத்த வந்து ஆ நறைய த்த வந்து நா பாத்துருக்கே எனக்கு அந்த வகைல உங்கள என்னோட சன்னெல்லா நெனைக்கும் போது சந்தோஷம் நம்ம பட்ட கஷ்டம் வந்து இவங்க படமாட்டாங்க
அப்டிதாங்க நெனைக்கறேன் ஆனா எப்டின்னா வாழ்க்கைல வந்து ஒண்ணுத்துல மட்டு இருக்க மாட்டோ இங்கயும் அங்கயும் இருப்போ
சி வந்து உங்களுக்கு ஏழரசனி வந்து நடக்கலீங்க உங்களுக்கு போர்து பிளேஸ் அந்த மாரிதா நடந்துருக்கு ஏன்னா ஆ என்னோட மகனும் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடக்கறதுக்கு வாய்ப்பு
எனக்கு ரெண்டாயிரத்தி பதி ஆஹா அதுக்கு முன்னாேடி நடந்து முடிஞ்சச்சு நா சொல்றது எனக்கு காலேஜ் வச்சு நா சொன்ன அந்த டைம் பீரியட்ல எனக்கு அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கா எனக்கு வந்துட்டு இப்போ டுவெண்டி நைனுங்க இந்த வருஷம் இப்பதா ஜூன் மாசம்
அப்ப நீங்க ஸ்கூல் படிக்கும் போது நடந்துச்சுங்களா
ஆ ஆமா அப்பலந்து எங்க ஃபேமிலிலந்து பிரச்சன ஆரம்பிச்சுங்க
ஆ ஏன்னா ஆக்சுவலா தேர்ட்டி இயர்ஸ் ஒன்ஸ் தான அந்த கல
ஆமா ஆமா இல்ல வந்துருச்சு எனக்கு வந்து முடிஞ்சு அதல்லாம் நாஸ்தி பட்டிட்டு இப்பதா நல்லா இருக்கு
இப்ப நீங்க பொறந்து ஒரு பள்ளி பருவத்த முடிக்கறதுக்குள்ளயே ஒரு ரவுண்ட் வந்துருப்பிங்க ஆ ஆ அதுக்கப்றம் இனிமேல் அடுத்த ரவுண்ட் வர போறாரு
ஆ இப்ப வராது இப்போதைக்கு இல்லட்டாங்க அது வந்து
மேஷம் மேஷம்ல வந்து உ மேஷம்ல இருக்காரு மீனத்துல உக்காந்துருக்கு மேஷம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அடுத்தது மேஷம் உ உக்காந்து ரிசபம் உக்காந்து இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்
ஒண்ணுமே இல்லன்ட்டாக
அதுதாங்க பைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா முப்பத்தி ரெண்டு முப்பத் தி மூணு வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் கடையாது அதுக்கப்றம் வந்து வராரு
வந்தா வரட்டுங்க எல்லாம் பா்த்தாச்சுங்க ஏற்கனவே இந்த ஒரு பத்து வருஷயத்துல நா பாத்துட்டேன் இதுக்கு மேல வழ்கைல்லாம் பாக்க மாட்டே
என்னோட சன் அன்னிக்கு நாங்க வந்து கால்குலேட் பண்ணி பாத்தமா கரெட்டா அவனுக்கு வேலைக்கு வரும்போது வராரு
ஆனா நா இதெல்லாம் பாக்குறதோட எனக்கு ஒரு நம்பிக்க தாங்க இதெல்லா வந்து ஒரு
நிச்சயமா நா வந்துட்டு என்ன சொல்றேன் ஏனா நம்ம ஒரு கடவுள் பக்தியோட நம்ம நேர்மையான வழில வந்து போனோன்னு வைங்களன் அவர் வந்து கெடுதல் பண்றவர்ல்லாம் கடையாது அவர் வந்து ஜஸ்ட்டு நம்மள வந்து ஒரு மெருகேற்றவர் நம்மளுடைய கர்ம வினைய வந்து இது கொறைக்கிறவரு நிச்சயமா இல்ல நா உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டா ஒரு வேள அந்த அந்த பிரீயட்ட நீங்க தாண்டி வந்தனாலதா உங்களுக்கு அந்த ஏஜுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி வந்து இருக்கு பேச்சுலயு ஆட்டம் மத்தவங்கள வந்து லைஃப் கைட் பண்றது அது வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு வராது அந்த ப்பிரிட கிராஸ் பண்ணவங்களுடைய ஏன்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லா இருந்த அக்காவே வேற வேற மீன்ஸ் நெகட்டிவ்வே கெடயாது பயே யங்கற போல்ட்னஸோட இருப்பே யாராவுது கொஞ்சோ ஒரு தப்பு பண்னாங்கன்னா கூட வாய் பேசாது கையில அடிச்சிருவே மீன்ஸ் ஆ அடிச்சுருவோ அப்டின்னா தப்பான இதுல கெடயாது இப்ப ஜென்ஸோட பிஹேவியர்னு ஒன்னு இருக்குல்ல
ஆ ஆ ஆ
ஒரு ஒரு இன்சிடென்னா நா ஆக்சுவலா அப்ப நா வந்துட்டு அப்பதா ஸ்டார்ட்டிங் அந்த பீரியடு அந்த சோதனை காலம் அப்பதா ஸ்டாட்டிங் நா காலேஜ் முடுச்சுட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கற காக பக்கத்தில வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரு போய்ட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்டாப் வந்து பஸ்ல டிராவல் பண்ணி இறங்கணு அந்த மாதிரி ஒரு ஸு சுச்சுவேஷன்ல பஸ் ரொம்ப சிச்சுவேசன்ல பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கறனால பஸ்ஸுக்கு நடுவுல போய் நிக்க சொல்லிட்டாங்க பயங்கர கூட்டோ தள்ளி தள்ளி இந்ததந்என் டாலு ஒரு ட்ரிங்க் அன் ட்ரைவன் பர்சன் வந்து ஏறிட்டாங்க தெரியாம நம்ம ம்ம மேல கை வக்கிறதுக்கு வாண்டடா கை வக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுல்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா கை வச்சுனா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல பின்னாடி திரும்பு செவ்னியோட பட்டுணு ஒன்னு விட்டே பஸ்ச வந்து நிறுத்திட்டாங்க ஒரே வேடு தா சொன்னே ஒன்னா அந்தப் பெர்சன இறக்கி விடுங்க இல்ல அப்டின்னா பஸ்ஸ வந்து ஸ்டேஷனுக்கு விடுங்க ரெண்டுலா ரெண்டே ஆப்ஷன் தா பஸ் வந்து நிறுத்திட்டாங்க மொத் த்த பஸ்ஸு என்னதா பாக்குது அந்த சமயத்துல அந்த போல்னஸ் ஒண்ணு தப்பு கிடயாதுல்ல அது வந்து என்னதா சாஃப்ட்டான என் ஆனா சாஃப்டான சிம்ம ராசியா இருந்தாலு இதற்க்கெல்லா ஆட்டமெட்டிக்கா அந்த போல்னஸ் வந்து வந்துருங்க அப்ப வந்து அவ்ங்க பயந்தா ன்னாப் பண்ணாங்கன்னா அந்த கன்சன் பர்சன வந்து கீழ தள்ளிட்டாங்க அதுக்கு அப்புறந்தா வந்து பஸ்ஸு எடுத்தாங்க அந்த மாதிரி தேவைப்பட சமயத்துல நமக்கு வேணுங்கிற தைரியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வரு பட் இப்ப வந்து நம்ம ஆட் ஆட்டோமெட்டிக்கா ஒதுங்கி போய்யற்றோ நமக்கு பிரச்சன அந்த எடத்துல இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம ஒதுங்கி போயிரொ ஆனா நெறையா இன்பங்கள் துன்பங்கள் ஆண்கள் பெண்கள் நிறைய பேத்த நம்ம கடந்து வரோல்ல சோ ஒருத்தரோட நேச்சர் இது தா அப்டிங்கறிது நம்ம பாத்தாலே கனிச்சிருவோ ஆனா அந்த ஏஜ்ல நமக்கு தெரியாது ஏனா நமக்கு வெளி உலகமே தெரியாம அப்பா அம்மா இப்டியே தா வளந்திருப்போ ஒரு ஹாஸ்டல்ல போய் இருக்கிறப்போ ஒரு வெளி உலகத்துல இருக்கும் போது நமக்கு நல்லது கெட்டது வந்து தெரியாதில்ல
உண்மையாதாங்க ஏன்னா தில்லுங்க அதிக்கோ எப்பயுமே இருக்கணுங்க அந்த தைரியோ வந்து பெண்களுக்கு எப்பயுமே இருக்கணு இப்ப கூட பாருங்க இல்ல அது செரி இல்லஅது ஆக்சுவலா எப்டி சொல்றதுன சில பேரு பண்ற ஒரு சில ஆண்கள் பண்றதுனால பல ஆண்கள்
நிச்சயமா நிச்சயமாங்க இப்ப நம்மள்துலயே பாத்தீங்கன்னா நெறைய பேர் பாய்ஸ்ட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஈவன் அந்த ஒர்க் க் பண்ற க்ரூப்லயே பாத்தீங்கன்னா அவங்க கேள்ஸா அப்டின்னு கேப்பாங்க
ம்
ஆ அது அது என்னன்னா ஒரு சிலர் பண்ற தப்பு வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ வந்து குடுத்துருது
ஆ பொதுப்படையா வந்து அது பேசிட்றாங்க இப்போ பா பா சங்கனா இப்டி அப்டின்னு சொல்லியு அந்த மாரி போய்டுதா அந்த மாரிதா நடக்கவு செய்றது ஆ அதெல்லா மார்னுங்கும் மாறுறது சான்ஸ் இல்லங்க இது எப்டின்னா எப்டி சொல்றது இந்த ஒண்ணு தண்டனை வந்து உ கடுமையா இருக்கனு அப்படி இல்லையா தன தன்ன தானாவே தன் தன்ன மாத்திக்கிட்டாதா
நிச்சயமா நிச்சயமாங்க அதாது என்னன்னா பெண்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு தற்கா பு கலைகள் வந்து கத் து வச்சுக்கிறது நல்லது அது பெண்களா இருந்தாலு சரி ஆண்களா இருந்தாலு
ஆனா எ எ தங்கச்சிங்க இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ற நைட் வந்து போ வேல செய்ற எடத்துலந்து வீட்டுக்கு போறா ஆ வீட்டு அ அதாவது சென்னைக்கு போறோம்ன்னு பஸ்ல நைட்டு போறோ அது பதினோரு மணிக்கு பஸ்சுங்க ஆனா அந்த பஸ்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு பா அன்னைக்குன் பாத்து லேட்டா வருது ஒன்ற மணிக்கு தா வருது நான் வந்துட்டு ஊர்ல இல்ல அன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்ல இல்லனு அ எங்ளோட சொந்தக்காரங்கல்லா சேந்து எல்லா வெளிய ஏற்க்காடு போயிருந்தோ அப்போ எனக்கு கால் நைட் பன்னெண்டர மணிக்கு வருது அங்க நெட்வொர்க்கே இல்ல ஆமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருது என்ன இல்ல லைன்லே இரு எங்க என்ன இங்க என்ன பண்ற நீ அப்டின்ன இல்ல நா பஸ் ஸ்டண்ட்டு போய்ட்ருக்க எதுக்கு இந்த நேரத்துக்கு போய்ட்ருக்க நீ டைம் என்ன ஆது இல்ல இல்ல ஒருத்த வந்து அ ஒருத்த ச தண்ணி அடிச்சிருக்கா அவ பின்னாடியே வந்துட்ருக் கா நா நின்ட்டு என்னத அப்டி திருப்பி வந்துகிட்டே இருக்கா சரி சரி நீ கட் பண்ணாத அப்டியே இரு இப்பங்க ஒரு பத்து இருவது நாளுக்கு முன்னாடி நடந்தது
ஓ அவங்களுக்கு டியூட்டிஸ் டைம் ஏதாது மாத்தி போடுவாங்ளா காலே இல்லல்லங்க
இல்ல இல்ல அது வந்து காலேஜ் போறதுக்காக அடுத்த நாள் காலேஜ்ல போய்ட்டு இந்த இன்பர்மேஷன்ல்லா கேக்குறதுங்காக போறதுக்காக ஊர்ல இருந்து அங்க இருந்து நைட்டு நைட்டு நைட்டு பதினோரு மணி பஸ்சு புடிச்சு காலைல விடிய விடிய போயிர்லா சென்னைக்கு அப்டின் நெனச்சிர்க்கா ஆ ஆனா பதினோரு மணிக்கு பஸ் வராம அந்த அ ஆ அந்த அ பஸ்ஸு கார வந்து ஆமா ஒன்ற மணி ஆயிச்சு நைட்டு ஆ அதுக்கப்றமா கால் பண்ணா ஆனா இப்பவே த்த என்னவோ இந்த சரக்குடிச்சுதாங்க எல்லாருமே இப்டி ஆரானுங்க
நிச்சயமா நிச்சயமாங்க ஆனா அது மட்டு காரணோன் சொல்ல முடியாது நீங்க சொன்ன மாரி அவங்களுடைய வளர்ப்பு அவர்களுடைய பிஹேவியர் ஆ நிச்சயமா நிச்சயமா
நம்ம எப்டிதுன்னா ஒரு மாரி நம்ப நம்ப ஒரு கலாச்சாரத்துல இருக்கா நீ இந்தியால வந்து பொண்ணுங் கிட்ட பேசவே விடமாட்டகிறாங்க பசங்கள அதனால தா மெய்ன் பொது தப்பே வர ஆரம்மிக்குது நீங்க ப்ரீயா பேசி பழகி கூட்னா அவுங்க அந்த கண்ணோடத்துல பாக்கவு மாட்டாங்க மே அது நீங்க எப்ப எப்ப அத வந்து அடக்கி வெக்கிறீங்களோ அவுங்களுக்கு வந்து என்ன என்னதுன்னு அந்த மாரி தோன வந்து இந்த மாரி கேவலமான ஒரு மை செட் அவுங்க போறாங்க இதெல்லா நம்ப வந்து ஸ்கூல் இருந்தே சொல்லித்தரணுங்க நம்
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த அடலசன் பீரியட்ஸ்ல வந்துட்டு பாய்ஸ் ஆகட்டு கேர்ள்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம சொல்லி குடுத்துட்டோ அப்டின்னா நிச்சயமா அவுங்க வந்துட்டு அது ஒரு
நம்ம ஸ்கூல்லேங்க மாதவிடன்றத வந்து ஒரு பெரிய சொல்லக்கூடாத ஒரு விஷயம் மாரி அத வந்து சொல்லியே தரமாட்டாங்க நா படிக்கும் போதல்லா சொல்லியே தரமாட்டங்க ஸ்கிப் பண்ட்டாங்கங்க அப்டியே ஆனாக்கு ஒரு நா நம்ம வீட்டுல அம்மா தங்கச்சி நம்ம கல்யாணோ பண்ணிக்க போற பொண்ணு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு அந்த அவுங்களுக்குல்லா எவ்ளோ அவதிப்படுறாங் ங்க எனக்குல்லா அப்புல்லா தெரியாது இதெல்லா ஒண்ண இருக்கா அப்டின்னு காலேஜ் போய் தாங்க எனக்கு தெரியு ஆனா இந்த மாரி எல்லாமே ஒரு எப்டி சொல் றது ஒரு பொதுப்படையா விட்டுர்லாமா அப்டியே கடந்து போயிர்லா கடந்து போயிர்லான் நோ
கண்டிப்பா இப்ப உடன் பிறந்தவங்க சகோதரி சகோதரிகளா இருக்காங்க போது அவுங்களுக்கு ஒரளவுக்கு தெரிய வரு ஆனா மத்தவுங்க என்னப் பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு ஒரு ஜென்ஸ் மட்டுந்தா வளர்றாங்க அந்த வீட்ல அப்டின்னா அட்லீஸ்ட் அந்த தாய் வந்து அவுங்களுக்கு சொல்லி குடுத்துட்டாங்கன்னா ப்ரச்சன கிடையாது இல்ல அப்டின்னா நாளைக்கித் திருமணத்துக்கு அப்றோ அந்த மனைவியினுடைய வழி கூட புரிஞ்சுக்க முடியாத ஆண்கள் வந்